ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
இப்ப என்ன பத்தி பேசலாம் எதனா உங்களுக்கு புடிச்சத பத்தி மூவி சாங்க்ஸ் எதனா சொல்ல முடியுமா
ஆ சொல்றங்க இப்போ சிம்ரன் சாங்க்ஸ் சு பிடிக்கும் மூவிஸ்ன்னு பாத்தீங்கன்னா சர்வைவல் அந்த மாரி புடிக்குங்க சர்வைவல்லு ஹாலிவுட் மூவிஸ் நறையா பாப்பாங்க ஆ டிசாஸ்டர்ஸு டிசாஸ்டர் மூவிஸ் து அந்த மார அப்புறோ எனிமெல்ஸ் மூவி ஷார்க்கு இந்த மாரி மூவிஸ் ஆ குரோக்கோடைல்ஸ் இந்த மாச மூவிஸ் அந்த மாரி பாப்போம்
ஆ இந்த இந்த மூவிஸ் கிலா பாப்பீங்களா அதாவுது அந்த சொபிட்டோஸ் இதுவல்லா இருக்குமே
ஆ அது பாப்போம் பையனுக்காக வேற ஆ பாத்தது பையனுக்காக பாத் தா ஆகோனு அதுல வந்து பாண்டா புடிக்கும் அப்றோ வந்துட்டு இது ஆங்கிரி பேட்ஸ் அது ரொம்ப ரொம்ப புடிக்கும் ஆங்கிரி பேட்ஸ் குங்ஃபூ பாண்ட ஆவும ஆங்கிரி பெருசு ரொம்பா பேஃவரிட் என்னோ எனக்கு அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப புடிக்கு
சூப்பர் இன்னோன்னு வந்து இந்த எறும்பு மூவி ஒன் இருக்கும் தெரியமா உங்களுக்கு
நா அதுனால இப்ப வரைக்கு என்னோட எனக்கு வந்து பாண் டாந்த எங்க ஹஸ்பண்ட் பேர் வச்சிருக்காங்க அவரோட வந்து சிக்ஸ் இதுல வந்து போன்ல வந்துட்டு மை பாண்டான் தான் சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்டிதான் அதுனாலயே பஸ்டு பஸ் டு நாங்க பாத்த படம் பாண்டா தான் மேக் ரேஷ் முடிஞ்சு சோ அதுனால அவருக்கு ரொம்ப புடிக் கு அந்த படம் அவருக்கும் புடிக்கு எங்களுக்கும் புடிக்கு ஆஹ
பாண்டா ஒன் டூ த்ரீ பிடிக்கும் அது வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந் து பொம்ம படத்தயு தாண்டி ஒரு உன்னாலயு முடியும் அப்டின்
ஆமா ஆமா கொண்டுக்கா காம் சிருபாங்க அவுங் கோ ஒன்னுமே முடியாது அப்டிங்கிற மாரி அ அந்த பாண்டா நினச் சிட்டு இருக்கும் என்னால முடியுமா அப்டிங்கிற மார அப்பப்பா எல்லாமே முடியும் அப்டிங்கற மாரி காமிச்சிரு பாங்க
ஆமா அது பேரு வந்து மசாலா பூரி
கேரக்ட்ரு அவங்க அம்மா கேரக்ட்ரு தா நல்லா இரு இங்கு அந்த கொக்கு மாரி இருக்கு கும் பாருங்க அதா அவங்க அம்மா அப்டின் சொல்லி காமிச்சி அவுங்க அம்மா கேரக்ட்ரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க
ஆமா அவன் பையன வந்து சோறு ஊட்டி இது ஊட்டி என் பையனுக்கு இதுதா பிடிக்கும் இதுதா இது பண்ணுவோ அப்டின்ட்டு தலைவ
ஆஹ ஆமா ஆமா ஆமா ஆமாங்க
அதாங்கத்தி உண்மையாந்து வேற லெவல் மி நீமோ பாத்திருக்கீங்களா
ஆ நீமோ பிடிக்கும் எனக்கு நீமோவும் பிடிக்கும் ஆ ஆமா நா அந்த நீமோல எல்லா இதுவும் ம் பாத்துருக்கே ஆ சம்திங் பைடிங் நீமோ அப்புறம் உன்னே எதோ பாத்துருக்கேன்னு நெனைக்கிற நல்லா இருக்கும் அதுமே
பார்ட் ஒன்ல தலைவர் தொலைச்சி போய்டு தொலஞ்சி போய்
ஆ ஒரு வீட்ல வளத்துவாங்களா அவுங்க அம்மா வந்து கூட்டிட்டு போகுமா
அங்க வீட்ல இல்ல வீட்ல ஒ கிளீனிக்ல போயிட்டு இது பண்ருவாங்க புடிச்சி நேச்சன் போய் கிளினிக்ல விட்டுருவாங்க
ஆ அதுதா அதுதா அப்புறம் அது வந்து தேவி அவங்க அம்மா போ வந்து கூட்டிட்டு போயிருவாங்க
அவுங்க அப்பா அது அவு
ஆ ஓகே அப்பா அப்பா ஆமா ஆமா ஆமா
அது சூப்பரா இருக்கு ஏ நீ எல்லா நீமோ உங்க அப் பா தாண்டா கடல் ஃபுல்லா சாத கச பண்ணி கிட்ட இருக்காரு அப்டின்ட்டு அது பொக்கங்க வந்து பேசு அது வேற லெவல இருக்கு ஆமா அதா கொழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு கொழந்தைங்களோட கொழந்தைங்களா மிங்கிளாய் வந்து இது பாக்கத்துல எனக்கு சின்ன வயசுல வந்து இந்த காட்டன்ஸ் எல்லா புடிக்கு இந்த சின்சன் டோரிமோன் அதெல்லா வந்து பாத்து பாத்து பழகுனாள் நானு அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இதுமாரி பொம்ம படோ எல்லா ஈஸியாவே நம்மளுக்கு புடிக்க ஆரம்பிச்சிடு
ஓ சரி சரி சரிங்க
நீங்க வந்து வேற என்ன விரும்பிஆ வந்து எனக்கு
மூவி அப்டின்னு சொல்லிட்டா எல்ல ஆக்சுவலி வந்து வந்த வீக்லி வந்து மூவி போயிடுவோ அந்த மூவி இல்லாம காமெடி மூவிஸ் நல்லா சிரிச்சு பயங்கரமா குழுங்கி குழுங்கி சாப்டனு இந்த பம்ப இது இருக்குல்லங்க ஓ கமல் மூவி அ
ஏய் சீ வீடா ஃபோன அப்டின்னு வாங்க து
ஆ ஆமா அ மேகி மேகி மேகி ஆ பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரமாக்க செம்மா காமடிங்க அய்யயோ காமெடி சான்ஜே இல் இல்லீங்க எனக்கு அந்த மாதிரி காமெடி ரொம்ப காமெடியா மூவி மின்னா ரொம்ப ரொம்ப புடிக்கு அதுலயே அந்த மா பழய பழய படம் எல்லா பாத்திருக்கீங்ளா கமல்து மைக்கேல் மதன காமராஜன் அது செம்ம காமெடியா இருக்கு பாத்துருக்கீங்ளா அது
அது பாத்தது இல ஆனா இந்த படோல்லா வந்து தரமா இருக்கு உண்மையா அதுக்கப்புற வந்து ஆ ஆமா ஆமா எங்க அப்பா கூட சொல்லுவாரு அந்த குட்டி கால் இது பண்ண கமலு சர்க்கஸ்ல இரு
ஆஹா அது வந்து ரெண்டு கம்மலு அது ஆ அது வேற ஆக்சுவலி இது வேற அது அப்பு கம்மல்லு அப்புது அது வந்து பழி வாங்கிற ஆ ஆமா அது வந்து பெரிய கமல் ஒன்னு அப்பு கம்மல் ஒன்னு இது வந்து மொத்தமா நாலு கமல் இருப்பாங்கோ ஒரு வில்லன் இருப்பான் ஒரு பணக்காரன் இருப்பான் ஒரு சமையல்காரே இருப்பான் நல்லா இருக்கும் ஆ கொஞ்ச அந்த காலத்து ஆக்ட்ரஸ் எல்லா இருப்பாங்க அதுல நல்லாருக்கும் ஊர்வசி ஜோடி கு பூ ஜோடி நளினி னி ஆ அவுங்க அந்த மா அவுங்கல்லா ஜோடி அந்த இது கமல் கெல்லா
ஆனா ஒன்னு கமல் சார் வந்து வேற லெவல்ல வந்
எல்லாத்துக்கும் எங்க வீட்ல எல்லா சொல்லு வாங்க ரஜினி ரஜினி அப்டிபாங்க பட் எனக்கு வந்து கமல் தான் புடிக் கும் எல்லாரும் எங்க வீட்ல எல்லாரும் அப்டிதான் ஆப்போசிட்ல எல்லாரும் விஜய் புடிக்கும்பாங்க நா அஜித் சூர்யாதா புடிக் கும் அப்டிபேன் அப்டியே தா அவுங்க ட்ரெண்டிங் அவுங்க வந் ட்ல எல்லா ட்ரெண்டிங்லயே புடிக்கு அப்டி பாங்க நா டிஃப்ரெண்டா புடிக்கும் டிஃப்ரெண்டா புடிக்கும் எனக்கு
இதுல கமல் சார் என்ன ஒரு பிளஸ்னா ஒவ்வொரு சினிமா இதுலயும் ஒவ்வொரு மூவிலயும் ஒன்னு ஒண்ணு புதுசா தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு இந்தியால கூட அவரோட பெரிய லிஸ்டே பாக்கும் போது இவ்ளோ பெரிய மனுஷனா அவுர வந்து ஆண்டவர் கூப்பத்துல பெருசு கெடையாது டா யப்பா உண்மையா ஆண்டவர் அவர்தான் அப்பிடின்ட்டு வேற லெவல் அதுக்கப்ற எனக்கு இந்த மூவி ரொம்ப புடிக்கும் இந்த கவுண்டமணியும் செந்திலு வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் மாரி வேஷம் போட்டுப் பாங்க ரஜினி சார் மூவி
ரஜினி சார் மூவி ஓகே ஓகே மூவி நேம் தெரியல ஆ மனிதன் சம்திங் இரு ஏதோ வருமா இல்லையா மா ஆஹ மானிடான்னு கூப்டுவாங்க அதுல அது நல்லா இருக்கு ச அந்த புக்கு தொடச்ச சருவாங்க தான ரஜினி ரெண்டு ரி ரெண்டு ரஜினி இருப்பாங்க ஒன்னு வந்து கனகா ஜோடி ஒன்னு வந்து வந்து ந சம்திங்னு நெனக்குறே அது அது நல்லா இருக்கு ஆஹஹ அப்பறோ இந்த லக்கிமேன் நல்லா இருக்கு கார்த்திக்குது அந்த அவுங்க அம்மா வந்து ஆயில் முடியு அப்டின்னு சொல்லிட்டு அந்த புக்க வந்து கார்த்தி வந்து ஒளுச்சு ஒளுச்சு வப்பாரு இந்த அது வந்து கவுண்டமணி தா கவுண்டமணி செந்தில் காமெடி தா அதுலயு
ஓ ஆமா அதுலதான அந்த இதுவு இருக்கு இது என்னது இது
ஆ சில்க்சுமிதா ஐஸ்கிரீம் அது அதுதா ஆமா குழு குழு நீ அதுதா நானு கேக்கலான் இருந்தே ரஜினி அது வந்துட்டு ட்டு இவ சோ சோ அவ ஆமா ஆமா சோ
அதுல ஒரு டைலாக் நல்லா இருக்கு சுமா உங்கள டு ஒரே பேஜாரா போயிச்சுப்பா அப்டின்ட்டு எனக்கு சின்ன வயசுல அந்த வார்த்தயே புரியாது என்ன பேஜாரா அதுக்கப்புற பெருசாக பெருசாக அது படம் பாக்க போதுதா தெரிஞ்சுது சுபா அது வந்து டைலாக் சூப்பரா இருக்கு இது மாரி நெறய மூவிஸ் வந்து வந்து அந்த இதுல இருந்து காமெடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கமல்ஹாசன் சார் இது வந்து டாக்டரா கூட ஆயிருப்பாரே
ஆ கமல் தா ப்பா இது சா அய யோ சினேகா தான சினேகா தான ஏ மறந்துபோச்சு யோ ஆழ்வார்பேட்ட ஆண்டவா வேட்டிய போட்டு தாண்ட ஐயோ என்னாத்த மறந்து போச்சே நல்ல படந்தா பட் மறந்து போச்சு எனக்கு
சேரி விடுங்க அது எதோ ஒரு சா சர எ டாக்டர்
என்னமோ வரு சம்திங்கு எனக்கு மறந்து போ ச்சு எனக்கு பிடிக்கு அந்த படொ அது காமெடி தா பிரகாஷ் ராஜ் ரொம்ப டென் ஷன்லயே இருப்பாரு
ம் ம் அது அவுரு சிரிக்குபாரு டென்ஷன்ல சிரிக்கிறது தா ஹைலைட்டாவே இருக்கு நி குட் யு பிளீஸ்
ஆமா ஆமா ரொ ம்ப புடிக்கு எனக்கு
ஆமா அதுவு வந்து அவுங்க பொண்ணு ஷா க் குடுக்கற மாரி எனக்கு இவரதா புடு
ஆ அது யோச்சு பாருங்க ஆப்ரேஷன் தேட்டர்ல கசுமாலொ அது‌ எ டு கம்மனு கடக்க மாட்டியா அப்டீன்னலா சொன்னா எப்டி இருக்கு அப்டின் நெனச்சே சொல்லிருவாங்க அதெல்லா நல்லாருக்கு ஆ ஆமா ஹைலைட்டா இருக்கு
இப்ப கூட இப்ப ரீசன்ட்டா ஒரு பட வந்தது நீங்க பாத்தீங்ளா இது கோ இது ஐயோ ச னது‌ சசி சந் கோவா
தெர்லியே என்ன
சாண்டி செத்து போயிடுவாரு மலையாள ஆக்டர் இருப்ப அதுக்கப்புறோ ஊர்வசி இருப்பாங்க சன் சரங்கோ கோவா
பரிமளா அன் கோவா அதுதா அத லேட்டஸ்ட் பாத்த படொன்னா அதா போன வார்த்துக்கு மிந்தின வாரம் போய் பாத்துட்டு வந்தே செம்ம காம்டியா இருந்துச்சுங்க அதும்மே அஹ ஆமா ஊரு அது ஜெய்ராமு ஒவ்வொரு இதுக்கு கொலை அப்டிம்பாம் வரக அது நல்லா இருக்கும் பல்லு கடிச்சிட்டே இருப்பா செம்ம காமெடியா இருக்கும்
து வேற லெவலுங்க அதுவும் ஊர்வசிய ஜெயராம எப்போ
காம்பினேஷன் நல்லா இருக்கு அதுதா ஜெயராம் கேட்டாங்க எனக்கு ஊர்வ சியாதா நடிக்கணும் அப்டின் கேட்டாங்களாமா அவங்க கரெட்டா வயசானாலும் நல்லா நடிச்சிருக்கா இல்ல அந்த இது தெரியில வயசாயிடுச் சி அப்டிங்கற ஒரு இது தெரியில அந்த நடிப்பிலேயே அவ எடுத் த்து குடுத்துட் டா அந்த நல்லா நடிச்சிட்டா அந்த ப எனக்கும் ஒன்னு ஆக்டிங் இருக் கு அப்டின் சொல்லிட்டு நல்லா எடுத்துக் குடுத்துட்டா
ம் அவ மலையாளத்துலயும் பெரிய இதுலயும் சரி நறையா இதுல கூட வந்து ஒன்னா நடிச்சிருக்காங்க
ஆ ஆ ஆமா ஆமா ஆமா அவங்களுக்கு அப்டியே செட் ஆயிருச்சி அதுலயு அப்டேதா பா ஆ பஞ்சதந்திரத்திலேயே அவன்தான் ஜோடி
ஆமா பஞ்சதந்திலே சீ மீதி பூன என்னங்க அதே டைலாக்கே இதுலயு சொல்லி போயி சீ
ஆமா ஆமா ஆமா ஆ மாங்க
கண்டிப்பாங்க நறையா விஷியம் பேசணோம் நறையா சிரிச்சோ ஒங்க கூட பேசல ரொம்பவே சந்தோஷங்க
ஆ ஓகேங்க ஓகேங்க